ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க ஹலோ ஹலோ ஆ உங்க வாய்ஸ் பிரேக் ஆவுதுங்க
ஆ இப்ப கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
நீங்க எப்பிடி இருக்கீங்க
என்னங்க
எப்பிடி இருக்
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக் கிங்ளா
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க
நீ நானு சாப்
என்ன சம நானு என்னோட பாப் ப்பாக்கு ஹோம் ஒர்க் சொல்லி குடுத்துட்டு இருக்காங்க நீங்க
அ பிள்ளைங்கல்லா படிக்கிறாங்களா நல்லா படிக்கிறாங்களா இல்ல சேட்ட பண்றாங்களா
ரொம்ப சேட்டையுதா பண்றாங்க நம்மளு கூப்புட்டு கூப்புட்டு படி க்க வைக்கிறதா இருக்கு
கண்டிப்பா இப்ப இருக்க பசங்க எல்லாமே விளையாட்ல்லதா இருப்பாங்க பரவால விடுங்க கொஞ்ச நாள் போனா வந்தா படிக்க ஆரம்பிச்சிக்கவாங்க ஃபேன்னா ரொம்ப யூஸ் பண்ணாம விளையாட்டுல க்காங்களா அது வரைக்கு சந்தோஷதா
ஆ ஃபோன் ஜாஸ்தி பாக்க மாட்டாங்க டிவிதா கொஞ்சோ அது மட்டும் கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணணு
பராவயில்ல ஃபோன விட நா என்ன கல்யாணோ ஆகலங்க
அப்பிடியா சரி சரிங்க ஆ எ ஒர்க் பண்றீங்களா நீங்க
இல்ல இல்ல நா படிச்சிட்டு இருக்கே
ஓகே ஓகே என்ன படிக்கிறீங்க
நா டி என் பி எஸ் சி குரூப் ஃபோர் படிச்சிட்டு இருக்கே
ஓகேங்க ஓகே
நீங்க என்ன சமைச்சீங்க இன்னிக்கி
இன்னிக்கி வந்து சாதோ சாம்பார் சொரக்கா கூட்டு ரசம் எங்க வீட்
சேரி சேரி சேரி எங்க வீட்ல வந்து இன்னிக்கி கா கொழம்பு வச்சிருந்தாங்க புளி கொழம்பு வா என்னா கத் திரிக்காவும் முருங்கக்காவும் வச்சி வச்சிருந்தாங்க
ஆஹ
அதே மாரி வந்து கொஞ்சம் பொரியல் பண்ணிருந்தாங்க அதா கேரட்டு பீ பீன்ஸ் வச்சி பொரியல் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வெல்லம் போட்டு பாகா செஞ்சிருந்தாங்க
இல்லங்க சாப்ட்டது இல்ல இது முன்னாடி
அப்டியா நல்லா இருக்குங்க ருசியா இருக்கும் ஒரு நாள் கண் ட்ரை பண்ணி பாத்து இத செஞ்சி பாருங்க நா வேணா எப்டி பண்ணணும்னு சொல்றேன் நீங்க ஈஸி தான் ரெண்டே நிமிஷம் தான் ஆகும்
ஆஹ சரிங்க சரிங்க உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குதுங்க
அது என்னன்னு தெரியில டவர் ப்ராப்ளமா இருக்குமா
ஆஹ எங்க இருக்கீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசறீங்க
ஊர் வந்து வேலூர்
வேலூர் தா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க இல்ல இப்போவு அவ ஸ்டெடிஸ் எல்லாம் எப்டி போயிட்டு இருக்கங்க
எப்பவும் போல போயிட்டு இருக்குங்க அப்படி பரவாயில்ல கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகுது சரியா படிக்க முடியுலோ சில நேரத்துல ஒரு சில நேரத்துல வந்து படிக்கிறே அப்டி போகுது
ஓகே ஓகேங்க எந்த இயருங்க இப்ப எந்த இயர் படிக்கிறீங்க
புரியில
எ எந்த இயருங்க இது
ஏனா நா காலேஜி படிக்கலப்பா எக்ஸாம்காக படிச்சிட்
ஓகே ஓகே ஆ கவமெண்ட் எக்ஸாம் க்கிளயரா கேக்கலங்க நடுல வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு ஓகே ஓகே வீட்லே பிரப்பரேஷனா பண்றீங்ளா
ஆ கிளாஸ்க்கு கொஞ்ச நாள் போனே என்னால இப்ப போக முடியல வெயில்லா அதனால வந்து நா வீட்லே ஒக்காந்து இப்ப படிக்கே
ஓகே ஓகேங்க வேலூர்ல வெயில் ரொம்ப ஜாஸ் தின்ரா ஆ எப்டி இருக்குங்க அங்க
அதனாலதா வெயிலுக்கு ஜாஸ்தியா இருக்குறதுனால தா நம்ம போறது இல்ல ஏன்னா பஸ்ல போயிட்டு வர முடியல ரொம்ப வந்து ஒரு மாரி டயட் ஆயிடுது வந்து மத்தியான வந்து தூங்குற மாரி இருக்கு பஸ்ல போயிட்டு வந்து டயடு அதுக்கு வீட்லயே நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு படிக்கலா அப்டின்னு சொல்லி நா வீட்லயே இருந்து
சரிங்க சரிங்க அப்றோங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்கானுங்க அங்க எப்டி இருக்காங்க
உம் எல்லாரு நல்லா இருக்காங்கங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பைய
சேரி
உம் பொண்ணு வந்து இப்பதா சிக்ஸ் இயர்ஸ் ஆகுதுங்க பைய வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் சாப்டு தூங்கிட்டு இருக்கு காரு ம் அவுங்க எழுந்தனாதா ரொ இல்ல இல்ல சின்னவரு ஒன் அண்ட் ஆப் இயர்ஸ் இ ங்க வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகுதுனா ம் உம்
கொழந்தைங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸ்க்ல்லா என்ன செஞ்சு குடுப்பீங்க அவுங்க கேட்டாங்க அப்டின்னா
ஸ்நாக்ஸ்னா அவுங்களுக்கு வாழப்பழத்ல போண்டா போட்டு குடுப்பேங்க ஸ்வீட் போண்டா அது கொஞ்சோ நம்ம ஊர் இல்ல ஸ்பெஷல்ல நல்லாவு இருக்கு டேஸ்ட் சாப்புடுவாங்க அப்றோ ந பிரட் ஆம்லேட் சாப்ப விடுவாங்க
ஆ நல்லது
ஆ அதுவு பிடிக்கு ஆ மத்தபடி வீக் வீட்ல இருக்க ஸ்நாக்ஸு அப்டி சாப்பிடுவாங்க எதனா விருப்பப்பட்டு கேட்டாருன்னா நா னே யூடியூப் எல்லா பாத்து எதனா செஞ்சு குடுப்பே
குடுங்க அதெல்லா ஒடம்புக்கு ரொம்ப நல்லத் குட்து ஒரு தடோ முயற்சி பண்ணி பாரு ங்க அவங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா செஞ்சு குடுங்க
என்னதுங்க புட்டா
பன்னீர்
ப ஆ பன்னீர் எப்பவுமே வீட்ல எடுத்துருவோங்க வீக்லி ஒன்ஸ்னா வாங்கிட்டு வந்து செஞ்சிடுவோ
புட்டு நா கூட குடுக்கலாமே அதுமே ஒட நல்லதுதா
ஆ புட்டு சாப்பிடுவா கே அ இந்த ராகி மாவு புட்டு சாப்பிடுவாங்க டைம் இருக்கும் போது செஞ்சு குடு க்கறது பண்ணிரானா எ பெரிய பாப்பா ரொம்ப பிடிக்கு அதுதா
சரி சரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த கஞ்சியு செஞ்சு கொடுங்க புப்பு செஞ்சு குடுங்க அப்படியே உருண்ட பண்ணி வந்து பருப்பு அந்த பாதாம் பிஸ்தா புஞ்சவி எல்லாமே வந்து வருத்து கொஞ்ச வந்து நெய்ல வந்து வதக்கி உருண்ட மாரி புடி
சரிங்க கேக்குதுங்களா
கண்டிப்பா கேக்குது கேக்குது
ஆ கேக்குதுங்களா ஓகே ஓகே இப்ப கிளியரா கேக்குது உங்க வாய்சு ஆ எ பெரிய பாப்பாலா நட்ஸ் ரொம்ப யுஸ் இஷ்டங்க அவங்களுக்கு நட்ஸ் லட்டு பண்ணாமலே டெய்லியுமே அந்த இது முந்திரி பாதாம எல்லா எடுத்துடுத்து சாப்ப ட்ருவாங்க அதுக்கே திட்டிட்டே இருப்பேஅவங்கள உ கொஞ்ச
ப்பிறதுல தப்பில்ல
உ அது என்னன்னா ஃபுல்லாவே அவங்க சும்மா இப்டி விளாடுவாங்க திருப்பி வந்து எடுத்த ஒண்ண சாப் ப்படுவாங்க விளையாடுவாங்க திருப்பி வந்து சாப்பிடுவாங்க அது அதுவே கொஞ்ச அதிகமா சாப்ட்ருவாங்க அதனால எடுத்து மறச்சு வச் ச்சுட்டு கேக்கும் போது மட்டு குடுக்கற்து இல்லனா எங்கன்னா பாத்தாங்கன்னா அங் ஓபன் பண்ணி சாப்டுருவாங்க
நல்லதுங்க குடுங்க குடுங்க குழந்தைங்களுக்கு அந்த மாரி கஞ்சு செஞ்சு குடுங்க இந்த மண்ணா ஹெல்த் மீக்ஸ் அதல்லா குடுங்க கொழந்தங்களுக்கு தா வந்து ஒடம்பு ரொம்ப நல்லது முட்டல்லாம் குடுப்பீங்ள கொழந்தங்களுக்கு
ஆ முட்டல்லா டெய்லி ஒன்னு பாயில் பண்ணி உங்க இங்க குடுத்துருவங்க வீட் இல்ல பசங்களுக்கு எக்குனா ரெண்டு பேருமே சாப்டுவாங்க எப்பமே பாயில் பண்ணி குடுத் துருவே நைட்டும் சும்மா ஒரு எக்கு தோச அந்த மாரி
னா எங்குல்லா வந்து என்னன்னா எது எதுமே வந்து சாப்டு சொல்லி குடுத்து வளக்கல இப்ப நாங்கள தான் சாப்டு கத்துக்கிட்டு சாப்ற மாரி இருக்கு ஆனா நம்ம புள்ளங்கள வந்து அந்த மாரி விட் ட்ற கூடாதே நல்லது அது நல்லதுன் குடுத்து நம்ம பழக்கப்படுத்துனா கொழந்தைங்க வந்து ஆரோக்கியமாவும் வளருங்க நல்லா படிப்பாங்க அவுங் மூள வளர்ச்சியும் நல்லாருக்கும் நம்பதான் வந்து அந்த காலத்துலருந்தே அம்மா பேச்ச கேட்டுட்டு வளந்துட்டு இருந்தோம் இப்ப பிள்ளைங்க தானா வளரவும் ஆரம்பிச் டாங்க நல்லா யோஸ் சிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாரி நீங்களு வந் து இருங்க
நியூட்ரிஷன் ஃபுட்டு ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா பாங்க எங்க மோஸ்லி எல்லாமே அவுட் சைய்டு அவாய்ட் பண்றதா எப்பியாவது சிப்ஸ் மட்டும் கேப்பாங்க மத்தபடி ரொம்ப பிஸ்கெட் சாக்லேட் அந்த மாரி எல்லாம் ரொம்ப அடிக் டு குடுக்கறது அந்த மாரி இல்ல இங்க வெளியாள் குடுத்தா கூட இன்னும் ஏ குட்டி பையனுக்கு இன்னு எதுவுமே தெரியாது சாக்லேட்ஸ் தெரியாது நம்மளா குடுத்தோம் அப்டின்னா ஆ டேஸ் பண்ணுவாங்க அவுங்ளா இது வேணு அது வேணுன் இன்னு அந்த மாரி கேக்க ஆரம்பிக்ல பெரிய பாப்பாவும் அப்படிதாங்க த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு சாக்லேட் பிஸ்கட் ஐஸ்கிரீம் எதுமே சாப்டது இல்ல அதுக்கு அப்புறமா தான் குடுக்க ஆரம்பிச் ஸ்கூல் போகும் போதுதான் அவுங்க கொஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட எல்லா மிங்கிள் ஆகுறாங்க இல்லியா ஸ்கூல்ல அவங்க இது எடுத்துட்டு வராங்க ஏ என் ஃப்ரெண்டு அ இது பிஸ்கெட் எடுத்துட்டு வராங்க நம்ம வந்து ஃப்ரூட்ஸா போட்டு குடுத்து அனுப்பவோம் ஸ்நாக்ஸ்ல அவங்க வந்து பிஸ்கெட் எடுத்துட்டு வராங்க கேக் எடுத்துட்டு வராங்கன்னா அப்போ வந்து அப் நெய் மீன் இதுலாயாச்சு இப்ப எல்லாமே சாப் ட ஆன டெய்லியுமே ஒரு ஒரு ஃபுரூட் குடுக்கர்து ரொம்ப நல்லது இந்த பசங்களுக்கு
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக் குதெல்ல நீ சொல்றது கரெக்ட் தா கொழந்தைங்களுக்கு வந்து நம்ம பழம் கொடுக்கறதுன்றது ரொம்ப நல்லதுதா
உ
என்ன பழத்துல என்னன்னலா குடுப்பீங்க
இந்த எல்லா எ பெரிய பாப்பா கொஞ்சோ இந்த லிச்சி அந்த மாரி ஃப்ரூட் எடுத்துக்க மாட்டாங்க மேங்கோ சாப்பிடுவாங்க ஆப்பிள் ஆரஞ்ச் சாப்பிடுவாங்க அப்புறோ பனானா சாப்பிடுவாங்க நான் சீசனல் ஃப்ரூட்ஸ் என்ன கெடைக்குதோ பாத்து கொஞ்ச கொஞ்சமா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்ட்டா கூட வந்து எல்லா சீசன் ஃபுட்டு சாப்பிடணு அப்டின்ட்டு எல்லா ஃப்ரூட்ஸுமே அப்பப்ப வர்றது வந்து வாங்கி குடுத்துர்ரதுங்க
செரி செரி கண்டிப்பா நல்லது ஆமா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இது குடுக்கனு அது குடுக் க்கனுனு வந்து பாக்கவே கூடாது எங்க வீட்டுலலா வந்து அப்டே பாய் குழந்தைங்கள வந்து புச்சு புச்சுனு வச்சு த் வளப்பாங்கங்க இது குடுக்க கூடாது அது குடுத்தா ஒத்துக்காது அப்டி இப்டினு இருப்பாங்க ஆனா நீங்களா நா வந்து இருக்காதீங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே குடுத்து பழக்கப்படுத்துங்க ஒடம்பு சரி இல்லாமேயு படுத்தாலுமே அதுல இருந்து மீன்டு வரணு அதுதா வந்து குழந்தைங்களே கண்டிப்பா
ஆமாங்க ஒடம்பு சரியல எங்க வீட்டுல கூட அப்டிதா சொல்லுவாங்க கோல்டாச் னா அது ஆப்பிள் குடுக்காத பணானா குடுக்காத அவாய்ட் பண்ணுன்வாங்க ஆனா வந்து அந்த மாரி அந்த டைம்லு நம்ம கொடுத்து பழகம்போதுதா குழந்தை எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்டில இல்லன்னா அ அந்த அப்ப வந்து கோல்ட்டான டைம்ல ஆப்பிள் கொடுத்தா அப்ப ஒத்துக்காமலே லே ஒடம்பு வந்து போயிடு கடைசி வரைக்கு இந்த டைம்ல இத சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாரி ஆயிடு அதனால கொஞ்ச கொஞ்சமா பழக க்க படுத்திக்கலா
சேரிங்க சேரிங்க உண்மையாலயே வந்து நீங்க வந்து கொழந்தைங்களுக்கு வந்து நல்லா சத் தானத்த குடுத்து பழக்கப்படுத்துறீங்க ரொம்ப சந்தோஷ இந்த மாரி நா உங்கல பார்த்தாச்சு நெறைய பேர் வந்து கொழந்தைங்களுக்கு குடுத்தா சந்தோஷ தா
சேரிங்க சேரிங்க
சேரிங்க அடுத்த கா மீட் பண்ணி பேசல ஆ கண்டிப்பா பேசலா நன்றி